க இருக்கபா
ரொம்ப சூப்ரா இருக்கங்க்கா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கபா சாப்டியா
இல்லக்கா இனிமேல் தா சாப்பன்ணு நீங்க சாப்டீங்ளா
இல்லப்பா நானு இனிதா சாப்பட பசங்க வெளாடிட் இருக்காங்க இனி அவங்களுக் சாப்பாடு குடுத்துட்டு தான்பா ப்பன்னு நானு சாப்பணு
டே எப்படி போச்சு இன்னிக்கி
பரவால்ல சண்டே பசங்க வீட்ல இருக்கனால கரெக்டா அவுங்க கூட இது பண்றதே நேர சரியா இருக்குப்பா
ஓ ஜாலிதானற்றுக்கு
என்னப்பா
ஜாலிதானற்றுக்கு உங்களுக்கு ஹலோ
ஆ சொல்லுப்பா சரியா கேக்ல என்னப்பா
ஜாலிதா நாட்ருக்குன்ன
ஆமா ஆமாப்பா
உம் அப்ப என்ன என்ன சாப்டீங்க
ஆ இன்னைக்கி ஃபிஷ் தாப்பா செஞ்சோ மதியானோ
ஓ சேரி சேரி நீங்க காலேஜ் முடிச்சீங்ளா
ஆப்பா நா நா முடிச்சப்பா நா டிகிரி முடிச்ச பி சி ஏ பண்ண பி சி ஏ முடிச்சு ட்ட டூ தௌசண்ட் ம் பிட்டின்ல கம்பிலிட் பண்ணப்பா
ம் ம்
கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்றோ லாஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கும் போதே மேரேஜ் ஆயிடுச்சு அப்புறம் முடிச்சுட்டு செரி அப்றோ ஊர்ல தா போய் செட்டில் ஆயிட்ட அப்டே அப்புற இப்பதா இப்ப இங்க வந்து இப்போ இருக்க
ஆ பி சி ஏ னா அது எப்டி என் என்ன ஜாப் மாரி
கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்பா இதுக்கு தா போ முடியு ஐ டிப் இன்ஜினியரிங் இல்ல இதுதா ஆ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல தா வரு
ஐ டிக்கு தா போய்ட்டு இருந்தீங்ளா நா இப்போ இன்ஜினியரிங் அ ஜாப் கே போலியா நா இப்ப இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கே செகண்ட் இயர்
இன்ஜினியரிங்கா ஓகே என்ன இது எடுத்துருக்க
இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் தா எடுத்துருக்கே
கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானா ஓகே ஓகே
இதா கொஞ்சோ ஃபியூச்சர்ல வரு இது ஏ ய் ஜ மூலியமா சேரி அப்டின்னு தா எடுத் எல்லா ஃபியூச்சர்ல இப்ப நம்மளுக்கு என்ன இதுவோ அதான எடுக்கணு வேற ஏதாச்சு ஒன்ன எடுத்துட்டு வொர்த் இல்லாம போயிருச்சின்னா ஆமா அதா சரி
அது சொன்ன மாரி ஆமா இப்ப ஏ ஐதா ஃபுல்லா இருக் கனால நீ அதுவு ஏதாவது சைட்ல அந்த மாரி படிச்சுட்டு வந்தா இனியு உனக்கு நல்ல வேல்யூவா இருக்கு
ஆமா அக்கா அதுவு கரெக்ட்டுதா ஏ ஐ இன்டர்ன்ஷிப் பண்ண சொல்லிருக்காங்க பண்ணணு நெக்ஸ்ட் மந்த் ஏன்னா இப்ப செகண்ட் இயர்ல வெயிட் பண்ணன்னு சொல்லிருக்காங்க ஏ ஐ சர்டிஃபிகேட் நம்ம மா அதா இப்ப பாத்துட்டு இருக்காரு பசங்களா சேந்து போய் பாத்து எதுனாச்சு ஒரு எடத்துக்கு போய் சப்மிட் பண்ணனு எதுனாலு செஞ்சி சர்டிஃபிகேட் வாங்கி சப்மிட் பண்ணனு பாக்கலா உங்களுக்கு ஈசியாதா இருந்துச்சாக்கா
புரியல என்னப்பா
உங்களுக்கு ஈஸியாதா இருந்துச்சா எல்லாமே
எனக்கு ஆமப்பா பிசி ஆ இந்த சி சி பிளஸ் பிளஸ் அந்த மாரிதா இருக்கு அவ்ளோ ஓ நீங்க படிக்கிற அளவுக்கு நா படிக்க மாட்டேல்ல பிகாஸ் நீங்க வந்து இதுல இன்ஜினியரிங் கேட்டகிரில ஆனா எனக்கு கொஞ்சோ இதா அது ப்ராஜெக்ட்ல்லா எங்களுக்கு கெடையாது
ஆனா டீப் லெவலா போவோ நீங்க
ஆமா ஆ தம்பி கொஞ்சோ சவுண்ட் கேக்குதுன்னு நெனைக்கிறே பேக்ல
அக்கா ஓரே நான் கேக்குதாங்க்கா
ஆ சரிப்பா உ உன் வாய்ச விட வேற வாய்சா அதிகமா கேக்குது கொஞ்சோ
ஆ வன்ட்டே வன்ட்டே இப்பக்கா
ஆ இப்பவு கேக்குது பசங்க ஏதா வெளாடிட்டு இருக்காங்களா வெளிய சேரி சேரி ஓகேப்பா ஓகே
அப்பறோ நைட்டு என்னக்கா சாப்பாடு
நீ நைட்டு வந்து சப்பாத்தி பன்னீர் இருக்கு பசங்க சாப்டுவாங்க நா சாப்பாடு இருக்கு மத்தியானோ வச்ச சாப்பாடு அப்டியே சாப்ட்ருவே நீ என்னப்பா ஒனக்கு நைட்டுக்கு
தெரிலக்கா வீட்டுக்கு போனதா தெரியு என்னன்னு சொல்லிட்டு
அப்டியா சேரி ஓகே வெளிய இருக்கியா அப்போ
ஆமாங்க்கா வெளிய வந்துட்டே சேரிங்க ஒரு அண்ணன பாக்கலான்னு வந்தமா ஒரு அண்ணனுக்கு கீழே விழுந்து கொஞ்சோ அடிபட்டுருச்சி கைல கை ஓ நீ இந்த எலும்பு ஃபுல்லா ஒடஞ்சிருச்சா அதுக்கு ஸ்குரு வச்சிருந்தாங்க சரி போய் பாத்துட்டு வந்துறலா அவர அப்டின்னு சொல்லிட்டு பாக்க வந்தோ செரி பாத்துட்டு அவங்கல்லா உள்ள ஒக்காந்து பேசிட்டு இருக்காங்க செரி நம்ப வெளிய நிக்கலா கொஞ்ச நேரோ அதுக்குள்ள நீங்க கூப்ட்டீங்களா செரி உங்கள்ட பேசலா அப்டின்னு சொல் அப்டியே வெளிய வன்ட்டே
சேரி சேரி ஓகேப்பா ஓகே ஓகே பரவாயில்லையா இப்ப அவருக்கு அடிப்ப அடி ஒண்ணு அவ்ளோ இது எதுவு இல்லல்ல
எலும்பு வந்துட்டு மூணு மூணா ஒடஞ்சிருச்சாமா அப்போ ஸ்க்ரூ வச்சிருக்காங்க பத்து ஸ்க்ரூ வச்சிருக்காங்க உள்ள ஒரு இது ராடு ஒன்னு வச்சு பத்து ஸ்க்ரூ வச்சிருக்காங்க அது என்னானு பாத்தா தா தெரியு
அப்படியா அதே எப்டி அவரு ஸ்கிட்டாயி கீழ விழுந்ததுல வந்து
ஆ விழுந்து லெஃப்ட்டு கைல வந்து லெஃப்ட்டு கை மட்டு கீழ ஊனிட்டாரு அப்போ அந்த ஃபுல் வெய்ட்டு லெஃப்ட் சைட்ல கைல எறங்கியிருக்கு எறங்னோனே ஒடஞ்சிருச்சு பரவால்ல இப்ப ஓகேதா ரெண் நாள் பெய்ன்ருக்குமாமா செரியா போயிருன் சொல்லிருக்காங்க
பட் ஆனா கொஞ்சோ நீ சொன்னம்மா கம்ப்ளீட் கொஞ்சோ ரெஸ்ட்ல தா இருந்தாவனு வேற வழி இல்ல அவரு
ஆமா ஆமாமா கன்ஃபார்ம் ரெஸ்ட் எடுத்தாவனு கொறஞ்சது ஒரு ஒன் ஆர் டூ மன்த்ஸ் ஆச்சு எடுக்கணு
ஆமாப்பா கண்டிப்பா கண்டிப்பா ம் ஓகே அவருக்கு ஃபேம்லில்லாருக்கா
ஆ இருக்கு இருக்குக்கா கல்யாணோ ஆயிருச்சு ஒரு கொழந்தையேரு
ஓ சேரி சேரி ஓகேப்பா ஓகே
ஆரம்பத்லே சொன்னாரு பரவால்ல சரியாயிடு அதல்லா
சேர் சேரி இப்ப அதுதா இப்ப நம்ம சும்மா போனாலு வ எதுர்ல வரோங்களே நம்மள தள்ளிவுட்ருவாங்க
ம் ஆமாக்கா கண்ல அச்ட்டாங்களாட்டுக்கு என்னன்னே தெர்ல
ஆமா வண்டி ஓட்ட ரொம்ப கொஞ்சோ கேர்ஃபுல்லா தா ஓட்டணு நீ பா
ஓட்றதுக்குல்ல எது வேல செஞ்சுட்ருக்கம்போது விழுந்துட்டாரு வண்டி ஓட்டிட் போல ஆமாமா வண்டி ஓட்றம்போது ஆ வண்டி ஓட்டும்போது கொஞ்சோ கேர்ஃபுல்லா தாக்கா ஓட்டிஆவணு
ஆமா
வண்டி கொஞ்சோ ரிஸ்க்கானது தா
சேரிப்பா ஓகே இது நாளைக்கி இருக்குல்ல காலேஜ் இருக்கா ஒனக்கு
ஆமாக்கா ரெக்கார்ட் நோட்டு வேற எழுதணு ஆப்ரேட்டிங் என்ன மோ சப்ஜெக்ட் சொன்னாங்க தெர்ல சப்ஜெக்ட் மறந்து போச்சு சப்ஜெக்ட் வேற ஆமா அப்ப எதோ சொன்னாங்க தெர்ல தா நெனைக்கிறே தெர்ல என்னன் தெரில ப்ப அத ரெக்கார்ட் எழுதணு கால்லற ஃபர்ஸ்ட்டு பீரியட் லேபு நா வன்ட்டே சேரி ரெக்கார்டு கொய்ல்லனா சேரி வெளிய தா நிக்க வெப்பாங்க பரவால்ல எங்கண்ணன வேற போய் பாக்முட்ல
ஓ அதனால செரி ஓகே ஓகே அதுல்ல இப்டி வந்துட்ட நாங்கல்லா படிக்க போ ரொம்ப ஸ்ட்ரிட்டுப்பா நீ வேற நாங்க என்ன கரெக்ட் எழுதி நா எப்பலு கரெட்டா எழுதிட்டு போய்ருவே கொஞ்சோ ஸ்டூடியோஸ் கேர்ள் தா ஆனாலு வந்து ஸ்டடீஸ் லா வந்து நா கரெக்ட் டா தாருப்பே மத்தபடி எது இது பண்ண மாட்டே ஆனா நீ சொன்ன மாரி கொஞ்சோ எங்க க்ளாஸ்லயு பசங்கள்ல்லா இப்டிதா இருப்பாங்க எழுத மாட்டாங்க ஒரு வாரோ ஆனாலு எழுத மாட்டாங்க இழுத்திட்டே ப்பாங்க எச் ஓ டி சார் வந்து திட்டுவாரு வெளிய நிக்க வெப்பாரு எல்லா பண்ணுவாங்க அசரவே மாட்டாங்க பசங்க
நா ஃபர்ஸ்ட்டே படிக்கும்போலு அப்டிதாக்கா எப்போமே அவுட் ஸ்டாண்டிங் வெளியலுது வெளிய தா நிப்பே போய் அட்டென்டன்ஸ் கூட போட மாட்டாங்க ஆப்ஸென்ட் போட்டு விட்ருவாங்க அப்ப சேரி நம்ம கேன்டீன் போய்டலான் சொல்லி கேன்டீன் போய்ருவோ எல்லாருமே அப்போ எ ஃப்ரெண்ட்டு ஒருத்தேருக்கா ஒருத்திருக்கா அவதா வந்துட்டு என் அவ அவளே ரெக்கார்ட் நோட்டு வாங்கி எல்லாமே எழுதி அவளே சம்மிட் பண்ணா அதுக்கப்றோ நா உள்ளயே போனே இல்லாட்டி எழுதவே மாட்டே எனக்கு ஆமா எழுதுறதே புடிக்காது
ஆனா நீ சொன்னமார்தா கரெக்ட்டு ஏன்னா அந்த பசங்கல நெறைய பேரு வந்துல்ல இ கேல்ஸ்க்ட்டலதா எழுத சொல்லுவாய்ங்க எங்கிட்ட தர மாட்டாங் மோஸ்ட்லி பட் ஆனா வந்து நா எங்க இதுல வந்து காலேஜ்ல எப்டின்னா கேல்ஸ் அண் பாய்ஸ் பேசக்கூடாது ஓகேமா அ ஒ காலேஜ் கேம்பஸ்குள்ள வந்தாலே ரெண்டு பேருமே பேஸ்வ தனித்தனியா செப்ரேட்டா தா உக்கார வெப்பாங்க பேசவே கூடாது போற வரைக்கு ஒரு என்னன்னு கூட பக்கத்துல அவுங்க பாத்துட்டாங்க அவ்ளதா புட்ச்சிருவாங்க அந்த மாதிரி அத்னால என்னன்னா மத்த வெளியே போனதுக்கு அப்றோ நா வந்து வீட்டு பக்கத்துலனால ஸ்கூட்டிலே போட்டு வந்துருவே அதனால நா போய் விட்ட ஒட்னே ஃபஸ்ட்டு அது எங்க ஸ் காலேஜ் எப்டின்னா வந்து ஃபஸ்ட்டு பாய் கேள்ஸ விட்டு ஒரு பத் து நிம்ஷோ கழிச்சுதா பாய்ஸ வுடுவாங்க அந்த மாதிரி அன்னால் நாங்க ஃபஸ்ட்டு விட்டோனே நா கெளம்பி வந்துருவேன்னா அதுக்கப்புற நெறிய பேரு இந்த இந்த எ வேன் இதுல போ பஸ்ல போவாங்கள வெளி பஸ்ல அந்த மாரி போகும்போது அந்த டைம்ல பசங்க பாத்து அவுங்ககிட்ட ஃபோன் நம்பரு வாங்கி அப்படி எதாவது பேசி அவுங்க இன்ட்யூவ்ஜ்வலா அப்படி பேசிப்பாங்க வெளிய பேசி எனக்கு ரெக்காட் எழுதி குடே அந்த மாதிரி அப்படிதா எல்லா வாங்கி ப்பாங்க ரெக்காட்ஸெல்லா எழுதி பசங்க அ பொண்ணுங்க கிட்ட
ம் புரிது புரித் இப்டியு இருப்பாங்க சில பேரு அ நா ஆனா நா கேக்கவேல இவளே போய் எழுதிட்டு வந்து எனக்கு சப்மிட் பண்ட்டா எனக் தெரிவே தெரியாது நா வந் ட்டு சார் தேங்க்ஸ் சார் நா வெளிய நிக்கிறே அப்பி வெளிய நின்ட்ருக்கே அப்ப நீ நீ தா சப்மிட் பன்ட இல்ல அப்பற எதுக் வெளிய நின்ட்ருக்க உள்ள வா அப் சொல் உள்ள கூப்ட்டாங்க அதுக்கப்பறந்தா உள்ளயே போன
பரவால்ல பரவால்ல நல்ல ஃப்ரெண்டு உனக்கு உனக்கே தெரியாம்லே எழுதி குடுத்துட்டா பாத்தியா ஆனா கண்டுப்புடிக்க மாட்டாங்களா ஆன் ரைட்டிங்ளா
நா கேட்ட சொல்லிடுவ் சார் நா லெஃப்ட் ஹேன்ல எழுதுனேங் சார் நா அப் சொல்லிருவ் இது ரைட் ஹேண்ட்ல எழுதிருக்கு இத் லெஃப்ட் ஹேண்டல எழுதிருக்க
ஒ ஓகே ஓகே அப்படி சேரி சேரி ம்
அந்தளவுக்கு எங்க இதுல ஸ்டிட் பண்ண மாட்டாங்க அ நோட்டு முடிச்சிருந்தா போது முடிஷ்ட்டு இங்க வா
ஓ செரி அந்த இதெல்லா பாக்க மாட்டங்க அவ்ளோந்த இதுமாதிந்த ஸ்கூல் படிக்கும்போத்தா நீ சொன்ன மாரி கரட்டு ஸ்கூல் படிக்கும்மோது எல்லாமே அப் பேரண்ஸ் எழுத கூடாது இப்ப கூட எ ன பொண்ணுக்கு கூட இல்ல அம்மா எதுவுமே அப்பி ல நம்ம எதா எடுக்குன்னமாத்த கரெக்ஸன் எடுக்கனு நம்ம இந்தமே எ பொண்ணு விடவே மாட்ட அம்மம்மா நீ உன் நீ எழுதுற கையெழுத்து பாத்தாங்க அவ்ளோ என்ன திட்டுவாங்க மேமு நானேதா எழுதணு எ துவா இருந்தாலு அந்த மாதிரி இப்போ
ஆமா இப்ப ரூல்ஸ்லா மாத்திட்டா அது அவுங்க பண்றது கரெக்ட்டுதா இப்போ ஸ்டூடெண்ஸுங் வந்து கொழந்தைங்க எழுதுனாதா அவுங்கள்க்கு எழுதுற கொண்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரு ஆர்வு எல்லாமே வரு நம்மளே எழுதி எழுதிட்ருந்தோனா அவுங்களுக்கு எதுமே வராது சேர் நம்ம சும்மா போய் உக்காந்துட்டு வந்தா போது அப்பின் சொல் தோனிடு
அதுக்காக தா அவுங்க வந்து அப்படியே இது பண்றாங்க அது நல்ல விஷயந்தா நீ சொன்ன மாதிரி அவுங்களுக்கு அந்த க எரர் வந்து ரெக்டிஃபை பண்ண தெரியு அவ்ங்களுக்கு க கரெக்டா கண்டிப்பா
ஆமாம் நாங்களு எல்கேஜி படிக்கும்போது மேம் வந்துட்டு ஒரு டைம் என்ன பண்ண வந்து இதுமாரி எனக்கு ரொம்ப கை வலிக்கிது கைல அடிபட்ருச்சு எல்லாரு இன்னிக் ஒரே ஒரு நாள் மட்டு டைரி எழ்திக்கோங்க நீங்களே எனக்கு கை வலிக்குது அப்பின் சொன்னாங்க இல்லாட்டி அவ் அவ்ங்கதா எழுதி குடுப்பாங்க செர் நீங்ளே ஒரு நாள் எழ்துங்க சொன்னா அன்னைக்கு ஒரே ஒரு நாள் எழுதனோ அதுக்கப்புற அப்டியே மறந்து ரெகுலர் பண்ணிகிட்டாங்க
அதவ்ங் ஆமா ஆமா அந்த மாரி பிராக்டிஸ் தருவாங்க அந்த மாரி கூட ஏனா ஏனா தெரியாம டா சொன்னா எழுத மாட்டிங்களே இந்த மாரி சொல்லி அப்டியே ட்ரெய்ன் பண்ணா நீங்க எப்டி எழுதுறீங் சொல்லி செக் பண்ணிட்டு அதுக்கப்றோ அவுங்க அதே ஃபாலோ பண்ணிக்கலா அப்டின்னு சொல்லிட்டு
ஆமாங்
சேரிப்பா அப்றோ செரி ஓகேப்பா ம் எ பசங்க எதோ கூப்புட்றாங்க செரி நா பாக்குறே நா அப்ற கூப்பிட்டுமா உங்கிட்ட செரி ஓகேப்பா ஓகே பாய்